ஹலோ கேக்குதுங்களா வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
சொல்லுங்க
ஆ என்னங்க உங்களுக்கு எவ்வளோ பேருங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்காங்க
நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்கறாங்கங்க
நல்லா பேசுவீங்க போல எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிட்ட
கண்டிப்பாங்க பேசுறது தா நம்ளோட பொழுதுபோக்கே
செரி செரிங்க அப்ப என்கிட்டயும் எதாவது பேசுங்க
சொல்லுங்க
என்ன பேசலான்ட்டுனு
படிப்பை பத்தி நான் நெறைய பேசுவேங்க
எவ்ளங்க படிச்சிருக்கீங்க
நான் பிஜி டிகிரி முடிச்சிருக்கேங்க
ஐயோ அப்பனா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க கிட்ட நா நெறைய கத்துக்கணும்
அஹ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க படிக்கிறது படிக்கிறத பத்தி பேசுறது அது ரொம்ப புடிக்கும்
எனக்கு படிப்பு புடிக்காது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ந அதை கேட்டுக்குறேன்
சொல்லுங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் புடிக்கும்னு சொல்லுங்க அத பத்தி பேசலாம்
எனக்கு புடிச்ச சப்ஜெக்ட் பயாலஜிங்க
பயோலஜி அப்டிங்களா செரி அப்போ வந்து பயாலஜி பத்தி பேசலாங்களா பயாலஜி ல வந்து உங்களுக்கு என்னன்னல்லாம் பிடிக்குங்க ஆஹ் சொல்லுங்க
ரொம்ப புடிக்குங்க
ஜுவாலஜியில எத பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அனிமல்ஸ் பத்தி படிக்கிறது பிடிக்குங்களா இல்ல ஹியூமன் பத்தி படிக்கிறது பிடிக்குங்களா
ரங்க எனக்கு ஜுவாலஜினாலே ரொம்ப பிடிக்குங்க அது அனிமலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது பிராக்டிகல்லயு செரி நா சின்ன வயசுல எல்லா காலேஜ்லயும் செரி ஸ்கூலயும் செரி ஃஸ்ட் எடுக்கிற பசங்க கூட பிராக்டிகல் அந்த அளவுக்கு கிளியரா பண்ண மாட்டாங்க நான் அந்த அளவுக்கு பேர் எடுத்தன் இருக்காங்க
பா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜுவாலஜி உங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி வெச்சிருக்கு
ஆமா இப்போ எல்லா பிராக்டிகலையும் இந்த தவளைய எடுத்து அறுக்கிறதா இருக்கட்டும் கரப்பாம்பூச்சி எடுத்து அறுக்கிறதா இருக்கட்டும் ஆ அதோட பாட்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும் அதுஎல்லாம் நான் பண்ண போகும்போது பர்ஸ்ட பேச்சல ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு ஸ்கூல் டைம்லயே அத நான் அடுத்த முறை நான் பண்ணேன்னா அடுத்த முறை அத பண்ணும் போது எங்க மிஸ்ஸு அடுத்த பேட்ச்க்கெல்லாம் நீயே எனக்கு சொல்லிக் குடுன்னு சொல்லிட்டு என்ன நிக்க வெப்பாங்க
ஓ அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க மாமே உங்கள வந்து ரெஃபர் பண்ற அளவுக்கு
ஆமாங்க நான் இது ஸ்கூல்லல தான் என்ன இப்படி பண்ணாங்க பாராட்டனாங்க இந்த பொண்ணு வந்துட்டு இவ்ளவு நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பஃர்ஸ்ட் ரேங்க் எடுக்கற பொண்ணை கூப்பிட்டு பாரு எவ்ளோ க்ளியரா பண்ணிருக்கா எவ்ளோ அழகா பண்ணிரு ருக்கா சொல்லி பாராட்னாங்க செரி அந்த ஒரு முறைதான் நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அதே இன்டரெஸ்ட் காலேஜ்லையும் அதே மாதிரி பண்ணுங்க பர்ஸ்ட் இயர்ல அஹ் அங்க இருக்கிற மேம் என்ன பண்ணாங்கன்னா செ இந்த இயர் நானும் செகண்ட் இயர் போகும்போது எனக்கு நான் என்னோட என்கிட்ட பர்ஸ்ட் இயர் பேட்ச் குப்புட்டு ட்ரைனீங் க்கு அவங்க தான சொல்லி கொடுத் ங்க நம்மளுக்கு ஆனா என்ன கூப்ட் நிக்க வச்சுட்டாங்க ஒரு ஸ்டாப் மாதிரி நீங்க சொல்லி் கொடுங்க அந்த பொண்ணை வர சொல்லுங்க அவங்க கிளாஸ்ல இருந்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு என்ன கிளியரா பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாங்க
அந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஆஹ் இது
ஆமாங்க ஏன் நடந்ததுன்னா பர்ஸ்ட் இயர் பிராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு வேற காலேஜ்ல இருந்து எக்ஸ்டர்னல் வருவாங்க
ஆமாங்க எல்லா காலேஜ்லயுமே வந்து எக்ஸ்டர்னல் வந்து வெளியில இருந்துதாங்க வரும்
ஆஹ் அவங்க வந்துட்டு தே பார்த்துட்டு அவங்களும் என்ன பாராட்டுனதுனால
ஓ அவங்களுக்கு ஒரு பூரிப்ப ஆயிடுச்சு ஆஹ்ஹ்ஹ நல்லா நல்லா சொல்லி குடுத்திருக்கீங்க ஆஹ் சொல்லி்டுத்துருக்கீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அய்யோ நம்ம சொல்லி் கொடுத்ததை விட இவங்க நல்லா பண்றாங்களேன்னு இவங்க புரிஞ்சுகிட்டாங்க
ஆமாங்க இவங்க புரிஞ்சுகிட்டு என்ன வந் ட்டுக்கு கூப்பிட்டு மத்த ரெண்டு பேட்ச் ஸ்டுடெண்ட் நான் தாங்க சொல்லிக் கொடுத்தேன் சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனா உண்மை இதுதாங்க நான் பைனல் இயர் படிக்கிற வரைக்கும் நா ப ஃர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்க ஸ்டூடெட்ஸ்கும் சேரி பர்ஃஸ்ட் இயர் ஸ்டுடெண்ட்டுக்கும் செரி போய் தாங்க சொல்ல சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் என்ன கூப்பிவாங்க எங்க கிளாஸ்ல பசங்கள ஏ சுத்தி போடு டி வீட்டுக்கு போய் அப்படி சொல்லுவாங்க
உம் உம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க உம்
புடி கலனாலும் செரி இந்த ஜுவாலஜியில எனக்கு ரொம்ப புடிக்குங்க
காலேஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாட்டனி ரொம்ப புடிக்குங்க
அப்புடியா
பாட்னி வந்து எனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து எனக்கு பாட்னினாதான் ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்ப சொல்றீங்க பத் லா அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் மார்க் கம்மியா எடுத்தாலும் ஆஹ அப்போ ஜுவாலஜி தனியா பாட்டினி தனியா தானே இருக்கும்
ஆமா
அஹ் பாட்னியில மட்டும் எனது அதிகமா இருக்கும் மார்க்கு பிசிக்ஸ்ல எப்பவுமே கம்மியா இருக்கும்
ஓஹ
அஹ் பிசிக்ஸே புடிக்காம இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல ஆஹ் உட்காந்து படிக்க போகும் போதுதான் வந்து ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டேங்க ஸ்கூலுகே என்ன பிசிக்ஸே வரல பிசிக்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு
உம்
உட்காந்து படிக்கும்போது அப்புறம் பிசிக்ஸ் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க எக்ஸ்ட்ராவா ஸ்கூல்லயே நாங்க படிக்க போகும்போதுல்லாம் வந்துங்க ஸ்கூல்லயே வந்து டியூஷன்ங்க வெளியில போக கூடாது வெளியில போக கூடாது ஆனா வெளியில நம்மளுக்கு தெரியாது ஸ்கூல்ல இல்ல இருக்கிற சாருங்களே வந்து ஸ்கூல்லயே டியூஷன் வைப்பாங்க இப்ப ஸ்கூல் டைமிங் முடிஞ்சுரு சீன் வச்சுக்கோங்களேன் இந்த டைமிங் டியூஷன் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் கவர்மென்ட் ஸ்கூல்லயே அத் அது அப்பெல்லாம் வந்து நீங்க தனியா டியூஷன்ல்லாம் வைக்ககூடாதுன்னு தேவை இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கூட தனியா டியூஷன் வைக்கக் கூடாதுன்னல்லாம் சொல்றாங்கங்க ஆனா வந்து எங்க கால நாங்க படிச்சபோதெல்லாம் வந்துங்க தனியா அவங்க டியூஷன் எடுப்பாங்க அதே ஸ்கூல்ல வேலை செஞ் தீர டீச்சர்ஸே
உம்
இந்த டைமுக்கு மேத்ஸ்ஸு இந்த டைமுக்கு பிசிக்ஸு இந்த டைமுக்கு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு பிரிச்சு பங்குங்க எந்த டியூஷனுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து வரலையோ அந்த சப்ஜெக்ட்டு வருஷத்துக்கு ஆனா பேமெண்ட் பே பண்ணணுங்க உம் உ மாசத்துக்கு கட்டுறது இல்ல இப்ப நம்ம மாசம் கட்டி போற மாதிரியே இல்ல இப்ப ஃபீஸ் பே பண்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து டியூஷனுக்குனு பே பண்ணனும்
ஆஹம்
பே பண்ணி நம்ம சேர்ந்துக்கணுங்க ஆஹ் பிசிக்ஸ்ஸு டியூஷனு அப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போ எதுவும் அதெல்லாம் தெரியாது ஒரு நாள் ஸ்கூல் போகலனா கூட நம்ம ஃப்ரெண்டா தான் தேடி போகணும் என்ன நடந்தது சி என்ன அடுத்த நாள் என்ன கிளாஸ் இருக்கு என்னங்கறது இப்ப பிசிக்ஸ்ன்னா எங்களுக்கு எ எப்பவுமே வழக்கமா நாங்க கிராமத்துல இருந்து போற மாதிரி இருக்கோங்க ஆறு மணி பஸ்சு ஏறிட னுங்க ஒரு கிலோமீட்டர் க்குங்க பஸ் ஸ்டாண்ட்லருந்து ஸ்கூலுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒன்ற கிலோமீட்டர் இருக்கும் போ அ நடந்து போய் ஏலு மணிக் க்கு அங்க ரீச் ஆயிட்னுங்க ரீச் ஆயிட்டு ஏழு மணில இருந்து டியூஷன் ஸ்டாட் ஆய்டுங்க ஒம்போது மணி வரைக்கு னவ் ஒம்போது மணிலருந்து வழக்கொ போல ஸ்கூலு இருக்கோங்க ஆ ஸ் சனி கெளமைல ஞாயித்துக்கெளமைல மா இருக்காது மேக்சிமம் இருக்காது சனிக்கெளமைல வந்து கண்டிப்பா ஒரு அர நேரோ ஒரு ஒரு சப்ஜெட்டுக்கு ஒதுக்கிக்குவாங்க இல்ல அர நேரோன்றது ஆ அதுலயே பாதியாக் கூட பிரிச்சு ப்பாங்க ரெண்டு பேரு எடுத்துக்கலாமா இதுல பாதி பாதின்ட்டு அவங்களுக்குள்ளவே அவங்க பேசிக்கிட்டு
ம்
அதுக்கு தகுந்தாப்ல வந்து ரெண்டு டியூஷன் இருக்கும் இப்ப ஃபி கெமிஸ்ட்ரியா இருக்கும் ஆ இப்போ இ தம்ளுக்கு எல்லா டியூஷன்க்கு போறதுக்கு விருப்பொ இல்ல எனக்கு வராத சப்ஜெட் மட்டும் போனா போதுன்னா அந்த டியூஷன் முடிஷ்ட்டு நம்ப கெளம்பி வந்துர்லாங்க வீட்டுக்கு
ஓஹோ
அந்த மாரி இருக்கும் இப்ப மாத்ரி நம்பளுக்கு வந்து பிக்கப் பண்றது ட்ராப் பண்றதுல்லா இல்லங்க ப மறுபடியு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ணு ஆ பஸ் டைமிங்க்கு பஸ் ஏறி வீட்டுக்கு போற் னுங்க அந்த மாரி இருக்கும் உங்களோட இதுல எப்படிங்க இருக்கும் நீங்களு அந்த மாதிரி தானா இல்ல பக்
இ இதே மாதிரி தாங்க ஸ்கூல் என்னுமோ வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ஒருக் கிலோமீட்டர் கூட இல்லைங்க ஒரு ஐநூறு மீட்டர் தா இருக்கும் அந்த மாரிதா நா படிக் க்கும் போது எல்லார்ந்த பக்கத்துல இருந்த ஸ்கூல் தா அதுவு அந்த ஸ் கூல்லியுமே அதே மாரிதாங்க பண்ணுவாங்க ஸ்கூல்லு முட் டிஞ்சி டியூஷன் அங்கே வைப்பாங்க
ஓ உங்களுக்கு அதே மாரிதா அப்ப இப்போ இருக்கறதுதா டியூஷன் வெளில போறோ அப்ப ஸ்கூல்ல இருக்கற ஸ்டாஃப்ங் கிட் ட்டியே போனா போதும்
அப்போ வெளியவு டியூஷன் இருந்துது இருந்தாலு அந்த ஸ்கூல்ல இருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க யாருமே வெளிய டியூஷன் போக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வாட்ச் மேனு ஈவினிங்ல ரவுண்ட்ஸ் அனுப் புவாங்க எங்க ஊர் சுத்தியு
அப்படிங்ளா இது என்ன கொடுமையா இருக்குதுங்க அ
கூ யக் ஏன்னா அது என்ன ரீசனா ஒண்ணு வேற யாராவது பசங்களோட நம்ப கூல் பசங்க அதாது ஸ்கூல்ல விட்டுட்டு போற பொண்ணுங்க யார்க்குடயாவது பேசுறாங்களா வழியில ஒரு ரீசன் அது இன்னொரு ரீசன் நேரா எங்கயாவது டியூஷனுக் போறாங்களா அதையும் பாத்துட்டு இங்க இந்த டியூன் தா போறாங்கன் வந்து அந்த வாட்சமேன் சொன்னாருன்னா அடுத்த நாள் காலையில அவங்க பிரேயர்ல சென்ட்ர்ல நிக்க வச் அடிப்பாங்க
அடேப்பா இது ரொம்ப கொடுமையான இருக்குதுங்களே இது
அங்க வந்துட்டு கண்டிப்பா அடிச்சே ஆகணும் அது மீறி இப்ப பேரண்ட்ஸ் க அப்போ ஆ அடி அ அடி அ நாங்க அடிப்போ இந்த கண்ட்ரோலுக்கு நீங்க இருக்குறதானே இங்க சேத்துங்க இல்லனா வேண்டா நீங்க இப்பயே கூட்டிட்டு போய்டுங்கனு சொல்லிட்டு தா அங்க அட்மிஷனே போடுவாங்க
பர அப்போ இருந்த பேரண்ட் ஒத்துக்கிட்டாங்கங்க ஆ இப்ப இருக்கிற பேரண்ட்டுங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து எப்டி ஏ குழந்த மேல கை வச்சீங்கன் பெரிய இஷ்யூவே ஆயிடுத்து இல்லிங்களா
ஆமாங் நானல்லாம் அதுல அனுபவம் அதிகங்க என் நெக்கு நானு ஒர்க் பண்ண ஸ்கூல்லயே எனக் அனுபவம் அதுல அதிகங்க
ரொம்ப அதிகோ நீங்க டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு ந்தீங்களா
ஆமாங்க ஆமாங்க பண்ணிட்டு இருந்தே அங்கேயும் அப்டிதாங்க நடந்ச்சு ஒரு பையன தோப்புக்கரணம் போட வச் டென்ந்த் வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க இது என்னடாத்தோ திட்டக் கூடாது அடிக்க கூடாது தோப்பு கரணங் கூடவா போடக்கூடாது அது நல்லதுதானே நென்ச்செங்க சரி இப்ப இருக்கிற பேரண்ஸ்
ப்ரெயினுக்கான எக்ஸ் எக்ஸசைசுண்டு தானங்க சொல் ட்றங்க
ஆமாங்க அது அவங்ளுக்கு செட்டாகலெங்க அவங்க வந்துட்டு என்ன நெனைக்கிறாங்க யாருமே நம்ம பசங்க எதுவும் சொல்ல கூடாதுன் இப்ப இருக்கிற பேரண்ட்ஸு
ஆ இல்லங்க அப்டியான மைண்ட் செட்ல தா ஆ அப்டியான மைண்ட் செட்ல தா இப்ப இருக்குற பேரண்ஸே வந் து நாங்ளே எங்க குழந்த மேல கை வைக்கறதுல்ல நீங்க எப்டி கை வக்கிறீங்க ரொம்ப இதாங்க கேட்குறாங்க அந்த அ இது எனக்கு இருக்குதுங்க நானு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருந்தே அ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக் மே இருக்குது ஒரு சும்மா இப்டி தட்டுனா கூட மேக்சிமம் நா அடிக்க மாட்டே ஆ அது த நா கூட அது ஒரு இஷுவா கொண்டு வந்தாங்க அதனால நமக்கு அந்த அடி க்கிற வேலயே வேணான்ட்டு விட்டேங்க ஏற்கனவே அடிக்க மாட்டே அது அப்றொ ஒ அதையு விட்டாச்சுங்க இந்த பனிஷ்மெண்ட் குடுக்குறது எதுவு எப்புடியோ போய்க்கொங்க வாணா நமக்கந்த வேல அப்டின் சொல்லிட்டு விட்டாச்சு
ஆமாங்க செரி இருங்க நா ஏ பழை ய கதைக்கே வர நா படிச்ச ஸ்கூலு கத இப்பிடித்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருந்தது நீங்க சொன்ன மாதிரியே தா அதாவ்து ரெண்டு மெய்ன் சப்ஜெக்டு ஒர் ரெண்டு டியூஷனுக்கு மட்டுந்தா சேரணுன்ற மாரி இருக்கு ஆ அதாவ்து அ சயின்ஸு மேக்ஸு அந்த மாரி ரெண்டு சப்ஜெக்ட் ட மட்டு எடுத்துப்பாங்க மெய்னா யார் அதிகமா ஃபெயில் ஆறாங்கன்றது நோட் பண்ணிப்பாங்க
இல்லங்க எங்க எங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகுறது பாஸ் ஆகுறதல்லா விஷ்யொ இல்லங்க நீ ஃபெயில்னா ஆகு டாப்பரா வேன்னா இரு ஆனா வந்து டியூஷன் டியூஷன்னு வந்துட்ணு
ஏங்க அப்பிடி இல்லிங்க டல் ஸ்டூடெண்ட்டுணு ஒரு குரூப்ப பிரி ச்சுர்றாங்க இவுங்க கம்பல்சரி டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு வாரத்துக் அம்பது ரூபா தாங்க இருக்கு அப்
வாரத்துக்குங்ளா மாசத்துக்குங்ளா பா ஆ அதுதாங்க ஏ ன்னனா அப்போ வாரொல்லா கெடையா
ஆ மாசமாசந்தாங்க அதாவ்து வாரத்துக்கு ரெண்டுட்டு கிளாஸ் தா வருங்க ஒரு சப்ஜெக்ட் டு ஆ மா சத்து வாரத்துக்கே நா ரெண்டு சப்ஜெக்ட் தானா மாசத்துக்கு ஒரு நாலு கிளாஸ் எட்டு கிளாஸ் வருங்க ஒரு சப்ஜெக்டுக்கு அர தாங்க எக்ஸ்ட்ரா நாலு நாலே காலுக்கு நால்ர மணிக்கு டியூஷன் விட்டு ஸ்கூல் விட்டாங்கனா அஞ்சி மணி வெரிக்குங்க அதுல டல் ஸ்டுடண்ட்னு பிரி ச்சிட்டு யாராவது ஃபெயில் ஆயிட்டாங்னா அவங்க கம்பல்செரி டியூஷன் படிச்சு ஆகணுங்க
எங்களுதல்லா அதெல்லா இல்லங்க நீங்க டல்லோ
இல்ல ம்
எங்களுக்கு நா கவர்மெண்ட்டு ஸ் ஸ்கூலுங்க நாங்க படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் வருஷத்துக்கு ஏ வந்து நூத்தம்பரூவா எரநூரூவா அப்படிதா வந்து கட்ற மாரி இருக்கும் ஆனா வந்து ஆ டியூஷன் ஃபீஸு ஒரு சப்ஜெட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரோ வர ரையு காட்ட வேண்டியதா இருக்கும் அது வந்து நாங்க படிச்ச காலத்துல வந்து அது ரொம்ப பெரிய தொகையா இருந்துச்சு இப்போ ஒரு சப்ஜெட்டுக்கு வந்து ஆயிர் ரத்திஐநூருபா அப்டின்னா ரெண்டுக்கு மூவாயிரூபா ஆயிடும் மூணு சப்ஜெட் போனாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூரூபா ஆய்டும் இதுவே வந்து இந்த ஐ ய்யாயிரூபா கட்டுறதுக்குல்ல வீட்ல வந்து பெரிய கஷ்டங்க ஐயாயிருவா கட்டி படி